காலை வணக்கம் தோழி என்ன பண்றீங்க
நா சும்மாதாங்க தோழி இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க தோழி
செரி தோழி ஆ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க தோழி
நல்லா இருக்காங்க தோழி தேனீர் அருந்தீட்டீங்களா தோழி
ஆ அதெல்லா ஆச்சுங்க தோழி நீங்கங்க தோழி
நா இனிமேதாங்க தோழி வைக்கனு தோழி
செரி செரிங்க தோழி
ம் என்ன தேநீர் உங்களுக்கு ரொம்ப புடிச்சீங்க
நா பாத்தீங்கன்னா நார்மல் ஆ தேநீர்தாங்க தோழி பால் ஊத்தி டீ தூள் போட்டு குடிச்சேங்க தோழி
ம் செரிங்க தோழி மத்யம் நா ஏலக்கா டீதாங்க தோழி வைக்கணுங்க தோழி போய் இனிமேதா
செரி செரிங்க தோழி
மதிய உணவுல்லா சாப்ட்டீங்களா தோழி
ஆ மதிய உணவுல்லா சாப்ட்டாச்சுங்க தோழி என்ன ஸ்பெஷல் நீங்க செஞ்சீங்க
சாம்பார் ரசம்தாங்க தோழி இது அவரக்கா பொரியல் தோழி நீங்கங்க தோழி
நா பாத்தீங்கன்னா பாவக்கா வறுவல் தோழி அப்பறோ சாம்பார் ரசம் தோழி கத்திரிக்கா சாம்பருங்க தோழி
ம் சரிங்க தோழி ம் மூவி பத்தி பேசுவாங்கலா தோழா
எந்த பத்தி தோழி பூமிய பத்தியாவா
படம்
மூவி பத்தீங்களா செரி செரிங்க தோழி ஆ நா கரண்ட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு மூவியுமே நா பாக்கலைங்க தோழி நா பாத்தது யூத்து யூத்து பாத்தேங்க தோழி யூத்துமே நா முழுசா பாக்கலைங்க தோழி
அப்டிங்கலா தோழி
ஆமாங்க தோழி
நா பாத்தீங்கன்னா லாஸ்ட்டா ட்வெண்ட்டி நைன் பாத்தேங்க தோழி
செரி செரிங்க தோழி எப்டிங்க தோழி இருந்தது நல்லா இருந்ததுங்களா தோழி
ம் நா நல்லா இருந்ததுங்க தோழி உணர்வு மிக்க படமா இருந்ததுங்க தோழி
செரி செரிங்க தோழி
அது எப்டின் பாத்தீங்கன்னா சதான் வைதி இருப்பான தோழி ஆ கதாநாயகன் வந்துட்டு அவங்களுக்கு லைஃப்ல என்ன அச்சிவ்ன்னே தெரியாம ஒரு வாழ் கைய வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க தோழி ககநாயகனோட வயசு தாங்க தோழி இருவத்தி ஒன்பது கதாநாயகி வந்து என் லட்சியம் இருக்கும் தோழி அவங்களுக்கு வந்து ஐ ஏ எஸ் ஆகனும்னு தா தோழி லட்சியமே அதா கதநாயகி அப்டி எந்த லட்சியமே இல்லாம வெறும் காதல் பண்றது மட்டுந்தா எதனா நெனச்சிட்டே இருப்பாங்க தோழி
என்ன படங்க தோழி
இருவத்தி ஒம்போதுங்க தோழி
இருவத்தி ஒம்போதுங்களா இல்ல யூத்துங்களா
இருவத்தி ஒம்போதுங்க தோழி
ஆ சரி சரிங்க தோழி
அப்புற பாத்தீங்கன்னா இவரு வந்து கதாநாயகி வந்து சொல்லி புரிய வைப்பாங்க தோழி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க தோழி ஆ நீ போய் உன்னோட லட்சியத்த பாருன் சொல்லிட்டு பிரிஞ்சிருவாங்க தோழி அ அந்த இவங்களோட பா கூடவே வந்து கதாநாயகனோட லட்சியத்துக்கு இடையூரா இருந்தனால ரெண்டு பேரும் சொல்லிட்டு பிரிஞ்சுருவாங்க தோழி அப்புற லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கதாநாயகன் வந்து அவங்க வேலைய பா அவங்களோட லட்சியத்தை நோக்கி போய்ட்டு இருப் ப்பாங்க கதாநாயகி அவங்களோட லச்சியத்துக்காக டெல்லி போய் படிச்சு ருப்பாங்க தோழி அப்புற ஒரு நாள் பாத் தீங்கனா கதாநாயகிக்கும் அவெ இல்லாம இருக்க முடியாது கதாநாயகனக்கும் இவ இல்லாம இரு பாக்க முடியாதுங்க தோழி ரெண்டு பேரா அவன் ரெண்டு பேரையும் நெனச்சுட்டேதான் தோழியிருப்பாங்க அப்புற ஒரு நாள் பாத்தீங்கன்னா கதாநாயகியோட அம்மா கிட் ட வந்து எல்லாத்தையு சொல்லி அழுதுருவாங்க தோழி அ என்ன காப் பாத்துமா அப்டின்னு சொல்லிட்டு அழுவாங்க தோழி அப்புறந்தா உங்க அம்மா வந்ட்டு என்ன ஏதுன்ல்லா கேட்டு அவங்க அம்மாவ போய் கதாநாயகனை பாப்பாங்க தோழி பாத்துட்டு அ நீ வந்து ஒரு டைம் பேச முடியுமாப்பா அப்டின்னு கேப்பாங்க தோழி
செரி செரிங்க தோழி
போயிட்டு அவனு வந்தான் சின்ன வயசுலேயே வந்துட்டு கதாநாயகியோட அப்பா வந்து அவங்கள விட்டுட்டு போயிருவாங்க தோழி கதாநாயகியு அவங்க அம்மாவையு விட்டுட்டு போயிருவாங்க தோழி போனால இவெ என்ன பண்ணுவா அவங்க அப்பாவுத் தேடி கண்டு பிடிச்சு கூட்டு வருவா தோழி லாஸ்ட்ல தூக்குல வந்து நிக்க வச்சிருவாங்க தோழி அப்புற ரெண்டு பேரும் பாத்துப்பாங்க தோழி அவங்க சொன்னா பாத்துப்பாங்க தோழி கதாநாயகி கதாநாயகனும் அவங்கவுங்க விஷயத்துல வந்து சாதிச்சிருவாங்க தோழி அதுக்கப்புற வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க தோழி இதான் தோழி கதை
செரி செரிங்க தோழி வேற என்ன மூவிங் தோழி நீங்க பாத்தீங்க
லாஸ்டா இன்னோன்னு வந்துட்டு லவ் மேரேஜ்ன்னு ஒரு நோ மூவி பாத்தேங்க தோழி
செரிங்க தோழி
அது எப்டி இருக்குன் பாத்தீங்கன்னா ஆ கதாநாயகனுக்கு வந்து முப்பத்தி மூனு வயசு ஆயிடுச்சுங் தோழி
சேரிங்க தோழி
இருவத்தஞ்சு வயசுல வந்து பொண்ணு பாத்தாங்க தோழி பாக்குற பொண்ணுல்லா வேணா வேணான் சொல்லிறாங்க தோழி ஆனா முப்பத்தி மூனு ஆயு அவனக்குன்னு கல்யாண ஆகலன் தோழி பொண்ணு புதுசு
கெடைக்கவே கெடைக்காதுங்ளா தோழி இல்ல கடைசில கல்யாண ஆயிருங்ளா தோழி
நடைசியா கல்யாணோ ஆயிரு தோழி அதுக்குள்ள நடக்காதான்டு இந்த கதையே
சேரி சரிங்க தோழி
இவங்க இவங்க வந்து உசிலம்பட்டிங்க தோழி கதாநாயகன் கதாநாயகி பத் த்தீங்னா கோபிச்செட்டி பாளையம் தோழி உசிலம்பட்டியில இருந்து பொண்ணு கெடைக்காதனால கோபி செட்டிப்பாளத்தல பொண்ணு வந்து ஓகே பண்ணிடாங்க தோழி இவங்க குடும்பத்தோட வந்து எ எ அ போயிடுவாங்க தோழி ஒரு ஓட்டம் பேருந்துல போவாங்க தோழி
சேரிங் தோழி
அங்க போய் பாத்தீங்னா உத்தே த கதாநாயகிக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க தோழி பொண்ணுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருப் பாங்க ஆமா தோழி லாஸ்ட்ல பாத்தீங்னா அந்த பொண்ணு அந்த தங்கச்சிதா தோழி கதாநாயகி
ம் ம்
இல்லங்க பொண்ணு வந்து பாத்தீங்னா வேற ஒருத்தவங்கள வந்து காதல் பண்ணிட்டு இருப்பாங்க தோழி
சேரிங் தோழி
அவங்க வந்து கல்லூரியில படிச்சி காதல் பண்ணிடுவாங்க தோழி அவங்க அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க தோழி
செரிங்க தோழி
அதனாலம் ஒத்துக்காததுனால இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துல வந்து விருப்பமே இல்லங் தோழி ஆனா இது மாப்பிளைக்கு தெரியாதுங் தோழி அந்த டங்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணோட போன் எடுத்து பொண்ணு மாறியே பேச ஆரம்பிப்பாங்க தோழி கதாநாயகன் கிட்ட ஆ இவனு வந்து பொண்ணுதா பேசுறாங்க போல அப்டி நெனைச்சுகுவாங்க தோழி
சேரிங் தோழி
அப்ரோ பாத்தீங்னா அ அந்த பொண்ணு வந்து பொண்ணு வந்து ஓடி போயிடு தோழி ஹலோ
ஆ கேக்குதுங் தோழி
கேக்குதுங்க சா அந்த பொண்ணு வந்து ஓடி போயிரு தோழி லவ் பண்ண பையங்கூட
சேரிங்க தோழி
அப்புறம் நான்டு அப்ரோ நானு தோழி தெரியு மாப்பிள்ளையோட குடும்பத்துக்கு மாப்பிள்ளைக்கும் தெரியு பொண்ணுக்கு வந்து கல்யாணத்ல விருப்பம் இல்லைன்னு சொல்ட்டு அப்பறம் பொண்ணு வீட்டு மாப்பி மாப்பிள்ள வீடு சண்ட போட்டுபாங்க தோழி சண்ட போட்டு வெளிய போவாங்க தோழி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆ மாப்பிள வீ மாப்பிள வீ பொண்ணு பாத்திட்டு மாப்பிளை வீடு அவங்க வீட்டுக் கிளம்பும் போது பஸ்சு வந்து பஞ்சர் ஆயிரு தோழி அதனால நா அவங்க வந்து பொண்ணு வீட்லயே தா தோழி இருக்காங்க இது மாரி ரெண்டு மூனு வாட்டி நடந்துச்சுங் தோழி அப்ரோ பாத்தீங்கன்னா ஊரடங்கு போட்டாங்க தோழி கொரோனானால ஊரடங் ஊரடங்கு போட்டதுனால பாத்தீங்னா மாப்பிள வீடு வந்து பொண்ணு வீட்லேயே தங்கறவது ஓர் சூழ்நில வந்து உருவாகிச்சிங் தோழி
சேரிங்க தோழி
உருவானனால அவங்க ஒரு முப்பது நாள் வந்து பொண்ணு வீட்லதா தோழி இருப்பாங்க அதுல நடந்தது தா தோழி இதெல்லா அப்றோ வந்து இவங்க சண்ட போட் டு வெளிய வந்துடுவாங்க தோழி அப்ப ஒரு அற ஆ ஒருத்தவங்க வந்து ஊரடங்கப்போ யாரு வெளிய போக்கூடாது வெளிய வரக்குடாதுனு சொல்லி மறுபடியு பொண்ணு வீட்லே இவங்கள தங்க வச்சிருவாங்க தோழி
செரிங்க தோழி
அதுக்கப்றோ பாத்தீங்னா அ கதாநாயகனுக்கு ஆ அவனோட தங்கச்சிக்கு வந்து லவ் ஆ காதல் உண்டாய்டுங் தோழி ஆனா இவ வந்து டைம் கேப்பாங்க தோழி மூணு வருஷோ வந்து டைம் கேப்பாங்க தோழி கடன் எல்லா அடைக்கணு அப்டினு சொல்லிட்டு
செரிங் தோழி
டைம் கேட்டனால அவனுக்கு வந்து இப்பவே முப்பத்தி மூணு வயசுங் தோழி மூணு வருஷோ வந்து டைம் கேப்பாங்க தோழி முப்பத்தி ஆறு வயசுலதா கல்யாண பண்ணணு அப்டினு சொன்ன சொன்னாங்க ஆ குட்டி ஃபஸ்ட் வந்து ஒத்துக்க மாட்டாங்க தோழி அப்றோ வந்து இவ தா வேணுன்னு சொலிட்டு கதாநாயகனு வந்துரு வாங்க தோழி கதாநாயகியோட தங்கச்சியு வந்துருவாங்க தோழி ரெண்டு பேரு சேந்துருவாங்க தோழி மூணு வருஷ கழிச்சு கல்யாண பண்ணிப்பாங்க தோழி
செரி செரி செய்ய வேற என்ன படோ தோழி பாத்தீங்க
இவ்ளோதாங்க தோழி பாத் நீங் பாத்திங்ளா தோழி
நாலா அந்த அளவுக்குல்லா படம்ல்லா பாக்க மாட்டேங் தோழி
அப்டிங்ளா தோழி
ஆமாங் தோழி இப்ப கருப்பு படோ தா ரொம்ப ட்ரெண்டிங்ல போ மட்டு இருக்கு மாநாட்டக தோழி‌ அடுத்து அதுதாங் தோழி பாக்கலங்கிற ஒரு ஐடியால இருக்கே
இன்னு பாக்கலைங்கலா தோழி நல்லா படோ தோழி அது
என்ன படங் தோழி
கருப்பு தோ கருப்பு படம் தோழி
ஆமாங் தோழி அது பாக்கணு தோழி சும்மா இருக்க டைம்ல
பாருங்க தோழி
ஆ சேரி சேரிங் தோழி
ம் தோழி வேறங் தோழி
ஆ இவ்னிங் டீ வக்கணுமா தோழி இப்ப
ஆமாங்க தோழி போய் வைக்கனோ தோழி
சேரி சேரிங் தோழி நைட்டு சாப்பாடுங் தோழி
சாப்பாடு பாத்தீங்னா தோச தா தோழி ஊத்லானு இருக்க நீங்கங் தோழி
நாங்க பாத்தீங்னா சப்பாத்தி போடணு தோழி சப்பாத்தி போட்டு பன்னீர் கிரேவி செய்யலானு இருகோங் தோழி
அப்டிங்ளா தோழி
ஆமா ஆமாங் தோழி
சரி சரிங்க தோழி பண்ணிட்டு இருங்கன்னப்பனு தோழி சொல்றீங்க
நார்மலா பன்னீர வெட்டி போட்டு ஃபேன்ல நல்லா வருத்துக்கனு தோழி வருத்ததுக்கு அப்பறோ பாத்தீங்க அப்டின்னா எண்ணெய் மொத வெங்காயோ தக்காளி ஆ அப்புற போ நல்லா வணங்கி ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி வெங்காயோ தக்காளி நல்லா வணக்கிகனு டி வ வணக்கனதுக்கு அப்பறோ பாத்தீங்க அப்டின்னா அறவைல போட்டு அரைக்கும் போது அ சோம்பு அப்பறோ முந்திரி போட்டுக்கணுங்க தோழி முந்திரி இல்லாட்டி தேங்கா ரெண்டையு போட்டு நல்லா அரச்சுக்கணுங்க தோழி அரச்சதுக்கு அப்பறோ பாத்தீங்க அப்டின்னா நார்மலா இன்னோரு ச ட்டி எடுத்து எண்ணெய் நெறயா ஊத்தனுங்க தோழி ஊத்துனதுக்கு அப்பறோ கடுகு அப்பறோ பட்ட கிராம்பு இதெல்லாமே போடணு தோழி போட்டதுக்கப்பறோ பாத்தீங்க அப்டின்னா வெங்காயோ தக்காளி நல்லா போட்டு வதக்கனு தோழி வதக்குனதுக்கு அப்பறோ உப்பு போட்டு மொளகாத்தூள் போடணு போடு மொளகாதூள் வந்து பாத்தீங்க அப்டின்னா சில்லி மசாலா போடணுன்ங்கதோழி இந்த சிக்கன் மசாலா சொல்லுவாங்களேன்னு தோழி அத ஆட் பண்ணன்னு தோழி அது நல்லா கலந்ததுக்கு அப்பறோ நல்லா வணங்கனு தோழி வணங்கனதுக்கு அப்பறோ நம்ம அரச்சு வச்சுருக்கோம்ல தோழி வெங்காயோ தக் தக்காளி அப்பறோ முந்திரி தேங்கா எல்லாத்தையு போட்டு வணக்குனத எடுத்து நல்லா அரச்சு வச்சிருப்போ தோழி அத எடுத்து இத ஊத்தனு தோழி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்பறோ பன்னீர் போடனு தோழி பன்னீர் போட்டு நல்லா கொஞ்ச கொதிக்க விடனு தோழி கொதிக்க விட்டீங்க அப்டின்னா ரெடிங் தோழி
செரிங்க செரிங்க தோழி ம் நன்றி தோழி உங்க நேரத்தை என்னிடம் செலவழிப்பது
ஓ மிக்க நன்றிங்க தோழி மீண்டும் வேற ஒரு தலைப்பில் சந்திப்போம் தோழி
கண்டிப்பாங்க தோழி நன்றி தோழி